வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க அஹ் சொல்லுங்க தோழி சொல்லுக தோழி ஏதோ பியூட்டிஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம்
ஆஹ் ஆமாங் தோழி அந்த எனக்கு வந்து கெல்ப் பிலைன் கப் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நா நெறைய வீட்லயே பிராடு இதெல்லாம் இது போறது பேஸ்பேக் போன்றது ஆமா பணுவே அதலாம் பண்ணுவே அப்புற ஹேர் கட்டீங்கலா என்ன ஐயனிங் பண்ணி முடி பண்ண முடி குரோம் பண்ணனு ரொம்ப ஆசை ஆனா வந்து அதுல வந்து தீ மாரி பொருத்தி இதலா பண்ணி கருகலா வைக்கிறாங்கள முடிய
அ அப்படிலா செய்ய மாட்டேன்னு தோலி நீங்க எந்த பார்லர் அப்டி பண்ணவிங் அது ஸ்ரெயிடிங் பண்றது ஓகே தி அது ஒன்னு பிரச்னை இல்லீக பட் இருந்தா நீ ஸ்டேட்னிங் ட பண்ணா ஏர் வந்து இது ஆகிடின்றீங்கலே அதெல்லா எதுவு ஆவாது அதுகேத்த ஈட் ப்ரொடக்க்ஷன் நல்லா போட்டு தா பண்ணுவாங்க தோலி நாங்கலா எல்லா பியூடிஷன் நீங்க கோஸ் முடிச்சாலு உங்களுக்கு இதலா சொல்லி் கொத்துருப்பாங்க
அப்படிங்களா இல்லல்ல எனக்கு-எனக்கு பணிக்கிறேனே நான் செல்ப்பா இத நா பண்ணணும் ஆசை வீட்டுகுவர்ல எனக்கு
உங்க முடிவு பண்ணிகிடோம் ஓகே கள்ளிங் ஹேர் ஸ்ட்ரைட் நீங்க யார யாரது இருக்க தோலி
எனக்கு வந்து என்னோட பேஸ்க்கு வந்து ஸ்ட்ரைடனிங் நல்லா இருக்கும்
நல்லா இருக்கும் ஆஹ் ஓகே ஓகே தொழி சரிங்க தொழி அப்ப நீங்க வந்து எல்லாத்துலயும் எனக்கு வந்து பியூட்டிஷன்ந்து இம்பார்ட்டன்ட் குடுப்பீங்க இல்லலைங்களா பை சான்ஸ் உங்களுக்கு தந்து நப்புற பிரைட் அட்டன் பண்ற உங்க பிஸ்க்க ஓகே குடுப்பீங்க
ஆஹ் குடுப்பங்க
த்தி ஆஹ் சொல்லுங்க தி பசங்க எதினிப்போர் தொழி
ஒரு பயிர ஒரு பொண்ணு இருக்காங்க
ஆஹ் ஸ்கூல் போறாங்களா
உம் ஸ்கூல் போறாங்க
அஹ் நீங்க சமைக்கிறீங்களா மாமிய சமதிக்கிறாங்களா
இல்ல நாங்கள் ஃபஸ்டு வந்து ஜாயின் ஃபேலியாக இருந்தோ இப்போ ந நியூக்ளி ஃபேமிலி தான் தனியத இருக்கான் இப்ப ஒரு அஞ்சு வருஷமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஜாயிண்ட் பேமிலியா இருந்தோம் உம்
சொல்லி
த்துக்கிட்டே
கல்யாணம் பிறகு கத்துக்கிட்டு என்ன கத்துக்கிட்டு ங்க ஈஸியா
ஈஸியா இப்ப எல்லாமே சமைய தெரியும் இப்பதான் யூடிப் இருக்குல்ல யூடிப் சமைச்சுக்குருவேன் ஆஹ் பிரியாணி செய்ய தெரியும் நல்லா பிரியாணி செய்வேன் நான்வெஜ்ல்லாம் நல்லா பண்ணுவேன் ஆஹ் மேக்சிமம் எல்லாமே இப்ப நல்லா பழகிட்டேன் யூடியூப் பாத்து நம்ம சின்ன வயசுல இருந்து சமையல பாத்து பாத்து பழகாதங்க நம்ம ஸ்கூல் படிகும்போது அஞ்சா அஞ்சு வயசல தான் ஸ்டார்ட் பண்றோம் சமையல் வந்து பிறந்ததுல்ல இருந்து நம்ம பாத்துட்டு தான் இருக் கோம் ஆனா வீட்லயே பாத்துட்டே பழைய ட்ரெனிங் தானே அது உம்
உம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் சிக்கனா மட்டனா தோழி
சிக்கன்
சிக்கன் சிக்கன் ஓகே ஓகே சிக்கன் குழம்பு வச்சுட்டீங்க கிரேவி வச்சீட்டீங்க பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா
சாப்பிட்டாங்க நைட்டுக்கு மதிய வச்சு குழம்பு அப்படி வச் சலாம்னு பாக்குறேன் தே வைக்க முடியாது டைம் இருக்காது மதியம் வச்சு உம் மதியத்துக்கு குழம்பு சிக்கன் குழம்பு வச்சது இருக்கு அப்புறம் வந்து மாவு இருக்குது தோசை ஊத்திக்குவோம்
தோசை ஊத்திப்பீங்க சரி எங்களுக்கு தோசை மாவு இருக்கே சட்னி மட்டும் அரிச்சுக்களாம் தோழி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆம்பளை பசங்க எனக்கு கல்யா ஒருத்தவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க இப்பதான் ஒருத்தன் டிகிரி முடிச்சுட்டு ஜாபு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தோழி
ஓ அப்படியா பெரிய பசங்க தான் என
உங்களுக்கு சின்ன பசங்க எனக்கு பெரிய பசங்க தோழி அதனால தான் சரி எல்லா உங்களுக் இப்போ வா நீங்க சின்ன யங்கா பேசுறீங்க அப்படின்றாங்க அதுவே நான் சொல்ல மாட்டேன் நானு எனக்கு இவுங்களாட்டம் சின்ன பசங்க தான் இருக்காங் அடிநேர்றது தோழி இந்த ஆப்ல வந் பேசறது தான் இருக்குது
சொல்லுங்க தோழி
ஆஹ் எனக்கு பா பிப்து படிக்கிற அதான் பாப்பா வந்து பிப்து அப்புறம் பையன் செவன்த்து உம்
ஆஹ் அப்புறம் தோழி
போர்த் இருந்து பிப்து போறாங்க பாப்பா பிப்து இப்ப இந்த வருஷம் போறாங்க
ஆஹ் தம்பி வந்து செவன்த்து செவன்து ஓகே ஓகே நீங்க சினிமால என்ன பாப்பீங்க சொல்லுங்க
சின ஆஹ் சினிம எல்லாம் பார்ப்பேன் ஹாலிவுட் படம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து உம் சினிமாலா இந்த கொஞ்சம் ஜாலியான போற படமா ரொம்ப சோகம ரொம்ப சிம்பதியியா கிரியேட் பண்ணுற மாதிரி படம் எல்லாம் பாக்கவே மாட்டேன்
அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் இப்ப எந்த என்ன படம் பாத்தீங்க
லாஸ்ட்டா இப்ப வொர்க் அதிகமா இருக்கனால வேற நான் வொர்க் பிரம் ஒம் நிறைய பாத்துட்டு பாத்துட்டுக்கறேன் இது இல்லாம அதனால லேப்டாப்ல எப்படி நிறைய உக்காந்து இருக்கா டைம் இல்ல இந்த ஆபிஸ் ஒர்க்க நிறைய இருக்கும் ஆமா வேற ஓர்க் பாத்துட்டு இருக்கேன்
ஓகே ஓகே ஓகே சொல்லு
அதனால வந்து இப்ப கொஞ்சம் கம்மிய ஆயிருச்சு லேட்டஸ்ட்டா என்ன படம் பத்த டிவியில போடுற படம் தான் உளா அதிகம் பாத்தீங்க அவ்ளான் அ சித்திரக்கனி இந்த மாதிரி எல்லாம் தீபாவளி பொங்கல் எல்லாம் கொஞ்சம் நல்லா படம் போடுவாங்களக்கிறது தேட்டருக்கு போவோம் குழந்தை இவங்க சின்ன பிள்ளைனால த்ரீ டி படம் இங்கிலீஷ்
ஆமா தோழி ஹ் அது பாப்பீங்க ஓகே ஓகே ஓகே உம் சொல்லுங்க தோழி வேற என்ன சொல்லி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன்
ஆஹ ஆஹ் சொல்லுங்க தோழி வேற என்ன படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் என்ன படம்
எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் தழி எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ன்ஸ் ஆமா இந்த இப்ப கருப்பசாமிய சாமி இது பார்த்தேன் நல்லா இருக்குது பணம் பாக்கலாம் ஒரு வாட்டி பாக்கலாம் எல்லாருக்கும் தேட்ட இல்ல சாமி வந்துச்சு ட்சு
அப்படிங்களா
போல ஆஹ் சூப்பரா இருக்கு சூர்யா வந்து நல்லா சூர்யாக்கு அந்த பேஸ் அந்த சாமியோட பேஸ கெட்ட அவருக்கு மட்டும் செட ஆகும் மத்த ஆட்ரஸ் செட் ஆகமனு பத்தேன்னா அது செட் ஆகாது ஆனா சூர்யாக்கு செட் ஆயிருக்கு
அப்படியா அது அப்புறம் வந்து இந்த நடிகை வந்து திரிசாதானா
ஆஹ் தரிஷா நடிச்சிருக்காங்க என்ன தோழி என்ன
ஆஹ் பரு எவ்வளோ நல்லா நல்ல மூவிங் இருந்துச்சு ஆஹ் ஜி இது பாலாஜிய நல்லா எடுத்துருக்கு இருக்காரு ஆஹ் சூரியா கேரட் நல்லா இருக்கு சூர்யாது ரொம்ப பாலாஜி தான் கேரக்டரா இருக்கே தவிர சூர்யா அந்த அளவுக்கு இல்ல ஆனா இவன் அ லாஸ்ட் ஒரு பாட்டுக்கு மட்டும் பூஜ்யம் அப்டியே ஒரு மாரி உடம்பல சிலுக்குற போல எல்லாருக்குமே ஆச்சு பரி நல்லா இருந்துச்சு பாடம் அந்த அளவுக்கு இருந்துச்சு உம் அதுதான் படம் பாக்கணும் ஆஹ் ஓகே தோழி ஆஹ்
அப்புறம் வந்து நெறைய பேரு இந்த உ இந்த இதுல நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஓரளவுக்கு நல்லா இருஞ்சனா ராதியா படம் இந்த ராதிகா கூட இந்த ஃபினான்ஸ் குடுப்பால
அது அதுதான் தாய் கெழவிதான் நெனைக்கிறேன் ஆஹ் தாய் கெழவிதான் தோழி ஆஹ் நல்லா இருக்குது சொன்னாங்க அது பாக்கல இது பாத்தேன் அப்புறம் கருணாஸ் பையன்து படம் பாத்தேன் அது நல்லா இருந்துச்சு அவனே டைேரக்ஷன் பண்ணது எல்லாம் சூப்பரா பண்ணிருக்க பாட்டல்லாம் நல்லாஹிட் ஆயிரு
என்ன படம்
படம் பேரு என்னவோ சொன்னாங்க தெரிலத்தோழி ஆனா படம் பாத்தன் தோழினான் கருணாசு பையன்து
புதுப்படமா உம்
இது இந்த படம் வந்துட்ட பிறகுதான் இந்த இந்த பா ப கருப்பு சாமி படம் வந்தது இந்த ரெண்டு படம் ரீதிங் லீடிங்ல போயிட்டு இருந்துச்சு தட்டுல எல்லா ஊர்லயும் ஓகேங்களா அந்த மாி எந்துச்சு
நான் வந்து உ இந்த படம்ல்லாம் பாக்குற இப்ப எல்லாம் ஒரு மாரியா இருக்கு நல்ல படமே வர மாட்டுதா லாஸ்டா தேட்டர்ல போய் பாத்த படம் என்னா படனா இந்த அது என்னது பொன்னி என்னமோரு படம் கொடுத்தாங்களே பொன்னீயின் செல்வனா
ஆஹ் பொன்னியின் செல்வன் சொல்லுங்க
மால்ல எங்க வீட்டு பக்கத்துல மால் கொஞ்ச தூரம் அதுல அங்க போய் பார்த்தோம் ஒரு மூணாவது மாடிலே இருந்து அப்புறம் வந்து நிறைய வந்து வீட்ல வந்து இந்த இதுலதான் பார்ப்போம் நெட்பிளக்ஸயா நம்பே பிரேம் அமேசான் பிரைம் அதுலதான் பார்ப்போம் நிறைய மலையாள படம்தா கிரேம் படம்இந்து சீக்கிரேட் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அந்த இந்த மாரி படம்ல்லாம் நிறைய நல்லா பார்ப்பேன் நிறைய மலையாள படம் நிறைய பார்ப்பேன்
ஓ நீங்க மலையங்களா
ஆஹ் மலையம் நல்லா தெரியும் எனக்கு அ ஹஸ்பண்ட் மலையாளி உம் மலையாளம் கேரளாஅவுங்க கணவர் வந்து கேரளா
கேரளா ஓகே ஓகே கேரளால என்ன விஷம் அ நேந்திரப்பல சிப்ஸ் மட்டும்தான் குருவாயுர் சுவாமி ஃபேமஸ் இல்லலைங்களா
உம் ஆமா தோழி அப்புறம் வந்து ஆனா அந்த படம் நிறைய பார்பே அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாலியான பேறுந்தன் சீணேஎனது ஜெயசு நம்பிகா அப்புறம் பெங்களூர் டேஸ் அப்புறம் வந்து இன்னூறு எதே படன் ரெண்டு முன்னு படம் நல்ல ஜாலியா போறமாரி படமா நல்ல பார்ப் அப்புறம் வந்து இதுல மொ வேறவந்து வெப்சீரியல் நிறைய பார்பேன்
வெப்சீலயா ஓகே தோழி ஓகே தோழி உம்உம்
இதுல தான் அதையும் பாக்குறது அப்புறம் வந்து இப்ப வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஏழு மாசம் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா அப்புறம் வந்து ஆறு ஏழு மாசம் வந்து ஒர்க் அப்புறம் தான் நிறைய பாத்துட்டுக்கான அப்புறம் அதுலே டைம் போயிருது டைம் இருக்க மாட்டது டிவில போடுற படம் கூட பாக்குறது இல்ல இன்னைக்கு கூட ஒரு கூட பாக்கல டிவில
ஆஹ ஓகே ஓகே தோழி நான் நெறைய சினிமாவுக்கு தான் போயிடுவேன் தோழி எனக்கு மூடு இருந்துச்சுன்னா பசங்க யாரன கூட்டுட்டு பசங்களே கூட்டுட்டு போயிடுவாங்க செகண்ட் ஷோ போயிடுவன் பக்கத்துலேய இருக்கு எங்களது ஆஹ் போயிட்டு எந்த படம் நல்லா இருக்கும் ஆஹ் இல்ல நான் வந்து வேலூர் தெப்பத்ததூர்
ஆஹ் சரி சரி
திருப்பத்தூர் சைடு அது அங்கே நாங்க வில்லேஜ் தான் அது ரொம்ப சிட்டி எல்லா சொல்ல முடியாது ஏலகிரி மலை கேள்விப்பட் இருக்கிங்களா ஆஹ அந்த அது எங்க ஊரை தாண்டி தான் மலைக்கு போனும் திருப்பத்தூர் தாண்டி இதான் மலைக்கு போனாங்க வாங்க நீங்க திருப்பி எங்க ஊர் எங்க ஊர்ல எல்லா சூப்பர இருக்குது ஆஹ் சுற்றுலா பகுதி தான் நல்லா இருக்கும் கிளைமேட் எல்லா நல்லா இருக்கு தோழி இப்பல்லாம் ஆனா சொன்ன போல உங்களுக்கு புதுசா பா இருக்கவங்களுக்கு அது புதுசா இருக்கு அக் எங்களுக்கு பக்கத்து வந்து பார்க்கிங்கு மலையை சுத்தி போட்டு போட்டிங் போயிட்டு வரலாம் அப்புறம் ப பசங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லா வச்சிருக்காங்க தோழி அந்த இடத்துல ஃபிஷ் நல்லா வாங்கி சாப்டுக்கலாம் நல்லா இந்த இதுல போட்டு இதுல தண்ணிலே இருக்கனால ஏரி இருக்கிறதுனால இது நல்ல கடன் கூட சொல்ல முடியாது அங்க தண்ணி இருக்கு அது மீன் புடிச்சு மீன் வறுத்து குடுப்பாங்க இதுதான் எங்களுக்கு ஆனா நல்லா ஒரு டூர் இதுவட்டும் நல்லா ஸ்டே பண்ணனும் இன்னைக்கு நல்லா ஸ்டே பண்ணனும் வந்தா கெஸ்ட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி எங்க ஊர் அந்த ஏலகிரி மலையில நெறைய மலைங்க இருக்கு ஜவாரி மலை இருக் ட்டு ஏலகிரி மலை இருக்கு அப்புறம் வந்து இது இருக்கு புதுர் நாடு இருக்கு இதெல்லாம் மலை சைடு இதன் எங்களது இங்கெல்லாம் தண்ணி ஃபால்ஸ் வரும் அங்கெல்லாம் உம் நல்லா ஃபால்ஸ் நல்லா தண்ணி நல்ல ஜாலியாக் குளிக்கலாம்
இப்ப சம்மருக்கு எங்க வெக்கேஷன் போலங்களா
போலீங்க தோழி இங்க கொஞ்சம் பாலர்லே கொஞ்சம் வேலை நிறைய இருந்துச்சு அப்டியே பாத்துக்கட்டு அப்டியே இருந்து தோழி இப்பதான் பிளான் போட்டிருக்கோம் பட் இந்த வீக்ல போ போல பிளான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன்ல போறம்மா என்னன்னு தெரியல தோழி ஏற்காடு அப்டியெல்லாம் போயிட்டு வந்துடலாம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்டின்னு பிளான் போட்டிருக்கோம் தோழி சொல்லுங்க நீங்க எந்த டூரு எங்க போயி நீங்க சம்மருக்கு போயிட்டு வந்தீங்களா
நாங்க எங்கயும் போல எனக்க அத இந்த நெறைய ஒர்
ஒர்க் இருக்குனால எங்க பசங்களுக்கு பா பாவம் இல்லைங்களா ரெண்டும்
இல்ல அங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய்டிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ஆமா ஆடாதாங்க கேரளா செட் வந்து நிறைய இடம்ல சுற்றுலா பகுதில நிறைய இருக்குது போன வருஷம் நிறைய போயிட்டு வந்தேன் நானு நிறைய இடம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் கேரளாவல கொச்சி உம் ஆப் அப்புறம் நிறைய இந்த போட்டிங்கந்து எர்ணாகுளம் அஹ் அப்புறம் வந்து போட்டீங்க போச்சு அது எல்லாம் போயிட்டு வந்த போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா தான் போனாங்க போயிட்டு ஒரு ஒரு அவங்க ஊர்ல மட்டும் கொஞ்சம் சு சுற்றுலா பகுதி இருந்த அதும் கூட பார்த்துட்டு வந்துட்டாங்க குழந்தைல கூட்டு போயிட்டு ஆமாம் அங்க வந்து மழை காலம் கட்டாயச்சு அதனால தம்ப அந்த மழை வந்து ஜுன்ல இருந்து மழைசட்டாயிரும் மலக்காலம் அப்புற ஆஹ கேரளாவல ஆமா கேரளா வந்து ஏப்ர மே ஜூன்ல இருந்து ஸ்டாடயிச்சு ஜூனு ஜூன் ஜூலை ஆகஸ் ஆகஸ்ட் செப்டம்பர் ஹம் பயங்கர மலையா இருக்கு நாள் மாசு
நாலு மாசத்துர்க சூப்பர் சூப்பர் மழை இப் இப்ப இங்க கூட சம்மலிங்க ஒண்ண முடியாது திடீனு மழை பெய்து திடீனு வெயில் வந்து தோழி இந்த எங்க ஊசைல்லாம்
ஆ சரிங்க தோழி நன்றி வணக்கம் அடுத்த இணைவில் நம்ம பேசலாம்